ஹலோ
ஆ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ ஒரு நிம்ஷோ சிஸ்டர் சவுண்டு ரொம்ப லோவா கேக்குது
ஆ ஓகே சிஸ்டர்
இப்போ கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர்
நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப லோவா கேக்குது சிஸ்டர்
ஓகே ஒரு ஒரு மினிட் சிஸ்டர் ஒரு மினிட் ஆ சொல்லுங்க சிஸ்டர் இப்ப கே
ஆ இப்போ கேக்கு சிஸ்டர் ஓரளவுக்கு ம் சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் காலேல ஃபுட் முடிஞ்சுது மதியோ இனிதா நீங்க சிஸ்டர்
வாய்ஸு சிஸ்டர் நெஜமாகவே உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்கு ரொம்ப மைல்டா கேக்குது எனக்கு ஃபோன்ல சவுண்டாதா பேச்றீங்களா இல்ல என்னோ என்னோடது உங்களுக்கு சத்தமா கேக்குதா நல்லா
ஆ சொல்லுங்க சிஸ்டர் இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்போ கொஞ்ச ஓரளவுக் கேக்கு சிஸ்டர் ஆ சர்வே ப்ராப்ளம் நெனைக் குறே நறைய நேத்து அப்டிதா இருந்துச்சு
செரி செரிங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் ஓகே ஆ நா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நா இங்க பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பனு அதனால பாப்பாக்கு கோகனட் ரைஸ் வச்சு சேனக்கிழங்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் கேட்டாங்க அதனால அவுங்களுக்கு அது
ஏனா எங்களுக்கு ஒயிட் ரைஸ் ரசம் அவரக்கா பொரியல்
சரிங்க சிஸ்டர் சரி சரி சேட்டர்டே ஸ்கூல் இருக்குங்குளா
ஆமா சிஸ்டர் லாஸ்ட் டைம் அவுங்க கேஜி இந்த டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால பாப்பாவுக்கு சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருக்காங்க
சரி சரிங்க சிஸர் ஓகே சிஸ்டர் புல் டேங்களா இல்ல ஹாடே வா
த்ரி தேர்டி வரைக்கி
சரிங்க சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ம் ஆப்டர்னு இனி தா செஞ்சு சாப்புடுனுங்களா சிஸ்டர்
ஆஃப்டர்னுன்
ஆ இனி தா சாப்பிடணுமா சிஸ்டர்
ஆமாம் சிஸ்டர் இப்ப தா டுவெல்த்துக்கு அது அங்க நீங்க என்ன ஸ்பெஷல் ஹலோ ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ ஹெல்த் இஷ்யூ வானு தெரிலையே ஆ சிஸ்டர் கேக்குதா லைனில தானா இருக்கீங்க ஹலோ ஹலோ